ஹலோ ஆஹ வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா.
ஆஹ நான ரொம்ப நல்லா இருக்குற நீங்க எப்படி இருக்கிறீங்க.
நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சாப்ட்டீங்களா.
வீட்ல எல்லாரு எப்படி இருக்குறாங்க. ஆஹ சாப். டாச்சி.
சாப்பிட்ட கூடிய நாங்களும் நல்லபடியா சாப்ட்டோம் சாப்பிட்டுதா சேரி கொஞ்சோ நம்ம அது பேரு என்ன பேரு. இன்னிக்கு நம்மளோட பேவரட் டீச்சர பத்தி என்ன எனக்கு எங்க டீச்சர் ஞாபகம் வந்துட்டு ஏன்னா நா நேத்து முந்தாத்துதா எங்க ஊருக்கு போனோ. உள்ளூர்லயே ஒரு டீச்சர் இருந்தாங்க ம்ச். அவங்க வந்து எனக்கு ஏன்னா எனக்கு படிச். படிச்சதெல்லா ஃபஸ்ட்டு ஸ்டேன்டடுல இருந்து டென்த். உள்ளல்ல டீச்சர் மட்டும் தா எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்காங்க. அவங்களால எங்கள என்னைய வந்து மறக்க முடியல என்னால மறக். க்க முடியல பட் காலேஜ் ஸ்டாப். காலேஜ் உள்ள ஸ்டாப் எல்லாரு அந்த மாரி இருக்குப்போ வந்து அது எனக்கு அவ்வளவா ம்ச். என்ன சொல்லுவாங்க எனக்கு குழந்தை பருவத்துல வந்து நம்மள வந்து யாரும் அன்பா பேசி எந்த மாரி பண்ணாங்க அவங்களதாஎன்னால மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு தோழி காலேஜ் உள்ள டீச்சர்ஸ் அந்த மாரி. சொல்லுனும்னா அவங்கல்லா பேராசிரியர் அவங்க அவங்கல்லாம் வருவாங்க அன்பா கூட பேச மாட்டாங்க. பேசிட்டு பாட எடுத்துட்டு அப்படியே போயிருவாங்க ம்ச். ஏன்னா நம்ம வந்து நம்மளும் டீனேஜுல. க்கவு அவங்களும் நம்ம வேல உண்டு படிச்சு சொல்லி்ன கொடுத்தா போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி. போயிருவாங்க பள்ளி பருவத்துல வந்து நம்மளோட ஆசிரியர் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் இருக்காங்களா கணிததா. கணித ஆசிரியரும் அப்புறோ இங்கிலீஷ் ஆசிரியர் அப்புறோ தமிழ் அவங்க பேரு வந்து சந்திரிகா மேம் இன்னொன்னு சுசிலா அவங்க சுசிலா மேம் பழனி. சார் இவங்க இஷ்டில எனக்கு எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு த்ரீ கிட்ஸ் வந்துட்டாங்க இன்னும் என்னால வந்து அந்த ஆசிரியர்கள் நேம வந்து மறக்க முடிய. ல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க நம்ம ஒரு நாளைக்கு சேடா இருந்தா கூட என்னம்மா ஆச்சு அம்மா அடிச்சாங்களா எதுவும் தரலையா. ரொம்ப அந்த ஒரு குழந்தைகளோட சைக்காலஜி ஹ ஆசிரனாலே சைக்காலஜி தெரியு ஒரு குழந்தை எந்த நோக்கத்துல ஏ இப்படி இருக்கா எதனால இப்படி இருக்கானு. ம்ச் அத ஒரு கண் பார்வையிலயே கண்டுபிடிக்கிறது வந்து ஆசிரியர் தான் சொல்லுவன் தோழி நா.
க்குமே என்னோட ஹ பள்ளி பருவ. காலங்கள்லா ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க. சொல்ற மாதிரி அவங். ஆஹ அப்போல்லா நம்ம த இப்போ எல்லோருமே தமிழ் டீச்சர தமிழ் மிஸ்ஸு டீச்சர் அப்படின்லா சொல்றாங்க ஆனா நாங்கள்லா எப்படி கூப்புடுவோனா தமிழம்மா. அப்படின்னுதா கூப்புடுவோ. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு அமைதியா அன்பா எல்லார்கிட்டயுமே ஒரு பாசத்தோட பேசுவாங்க அவங்கள பாத்தாலேவு ஒரு மதிப்பு மரியாததா இருக்கு ஆனா பயன் எல்லா இருக்காது பயம்றதவிட அந்த மதிப்பு மரியாத அதிகமா இருக்கு ஐயோ அம்மா வராங்க. சொல்றது அவுங்க இன்னக்கி படிக்க சொன்னாங்க படிக்க சொன்னத படிக்கணு ஏனா அவுங்க அவ்ளொ அழகா தமிழ் நடத்துவாங்க அந்த உச்சரிப்புலருந்து அவுங்க சொல்லித்தர எந்த ஒரு இதுமே நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்குற மாதிரி இருக்கு அப்டி இருக்கும்போது அவுங்க எப்படா தமிழ் க்ளாஸ் வரு நம்ம த அவுங்க நடத்துற பாடத்த நம்ம கேப்போ அப்டின்ற மாதிரி ஒரு அ தாட்ஸ் தா எங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி கணித ஆசிரியர் அவுங்க வந்து பாத்தீங்கனா ரெம்பவே சாஃப்ட்டு சத்தமா கூட பேச மாட்டாங்க அப்டி இருக்குறப்ப அவுங்க அவுங்க சொல்லித்தர ஒவ்வொரு சம்முமேவு நம்மளுக்கு அவ்ளோ க்ளியரா சொல்லி தருவாங்க ஈஸியா புரிஞ்சுக்குற மாதிரி சொல்லித்தருவாங்க அது மாரி நம்மளுக்கு தெரியல அப்டின் சொல்ட்டு எத்தன தடவ போய் அதே இதுல டவுட் கேட்டாலுமேவு பக்கத்துல ஒக்கார வச்சி உனக்கு புரியலையா இந்த இந்த சம்ம வந்து இப்டி இப்டி பண்ணுனு இத இப்டி சால்வ் பண்ணனு அப்பனாதா அந்த ஆன்ஸர் வந்து கரெக்டடா வரு இந்த ஸ்டெப்புக்கடுத்து இந்த ஸ்டெப் வரு அப்டினு க்ளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதுமாரி அந் அந்த அ டீச்சர் எடுக்கும் போது மட்டு நாங்க கணிதத்துல அவ்ளோ மார்க் வாங்குவோ அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஐயோ அவுங்கள மிஸ் பண்றமே அப்டின்ற ஒரு ஆ ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே தா இருக்கு ஏன்னா அடுத்த க்ளாஸ்க்கு போம்போது ஐயோ அவுங்க வந்தாங்கனா நம்ம இந்த க்ளாஸ்லயு நல்ல மார்க் வாங்குவோமே அப்டின் சொல்ட்டு ஆனா இருந்தாலுமே அவுங்க பேசிக் வந்து நல்லாவே சொல்லி் குடுத்ததுனால கணிதத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம நாங்க கொஞ்ச நல்லாவே தா படிச்சோ அப்டில்லா இருக்கும் போது நம்ம திரும்பவு போய் இப்ப பள்ளி மாணவர்கள் எல்லாரு சந்திர் சந்திக்கும் போது அவுங்களையு நம்ம கூப்புல்லா ஏன்னா அவுங்களையு பாத்து ரெம்ப நாள் ஆகுது அவுங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணு இல்லையா நம்ம வாழ்க்கைல இப்ப ஒரு நல்ல நெலைமைல இருக்கிறோ அப்டின்னு அப்டின்னா அதுக்கு முக்கிய காரணொ யாருன் பாத்தீங்கனா அந்த அ நம்ம பள்ளி பருவத்துல இருந்த டீச்சர்ஸ் தா ஏன்னா அப்பதா நம்மளுக்கு வந்து அந்த பேசிக்ஸ் எல்லா ஸ்ட்ராங் ஆக்கி நம்மளுக்கு அதுல எந்த ஒரு டவுட்டு இல்லாம சொல்லிக் குடுத்த ஆசிரியர்கள் மாளுக்கு வந்து அ எவ்ளோ கஷ்டப்பட்டு அத சொல்லி் குடுத்துருப்பாங்க ஏனா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும் போதா இப்ப அதோட கஷ்டொ வந்து நம்மளுக்கு புரியிது அப்பல்லா நாங்க ஈஸியா இது என்னா அவ்ளதானா படிச்சிக்லா அப்டி சொல்ட்டு போவோ ஆனா இப்பதா புரியிது அந்த பாடத்த சொல்லிக் குடுத்து அந்த கொழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எவ்ளோ ஒரு கஷ்டொல்லா இருக்குது முன்னாடில்லா வாய்ப்பாடு படிச்சுட்டு வா அப்டின் சொல்லிருவாங்க ஆ பாத்துக்லா அப்டி சொல்லிட்டு விட்ருவோ ஆனா இப்ப நம்ம கொழந்தைகளுக் கது சொல்லித்தரும் போதா அந்த வாய்ப்பாடு எங்கெங்கெல்லா பயன்படுது அது எவ்ளொ வந்து அ யூஸ் ஃபுல்லா இருக்குது அப் டின்றதே நம்மளுக்கு வந்து புரியிது அதெல்லா நெனைக்கும் போது எனக்கு பள்ளி பருவத்துக்கே போன ஒரு அனுபவமா இருக்குது இப்ப
கண்டிப்பா தோழி இப்ப வந்து நா வந்து நேத் சொன்னல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்க ஊருக்கு போயிருந்தே அப்ப என்னோட பொண்ணுட்ட அந்த பொண்ணுட்ட சொன்னே நா படிச்ச ஸ்கூல் இதுதா மம்மி காமி உன்னோட படிச்ச ஸ்கூல பாப்போ ஆனா எப்பல்லா அந்த ஸ்கூல வந்து நா கிராஸ் பண்ணி போறோ ஓ எனக்கு நா ஒரு குழந்தைய பறவு எனக்கு வந்து நா எனக்கு மெமரிபிள் எல்லாமே ஞாபகொ வந்துருது நா சின்ன பிள்ளையா இருந்த போ எப்டி போனே அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த ஞாபகங்கள்லா உண்மைக்குமே நம்மளுக்குள்ள மறைஞ்சிருந்தாலு நம்மள வந்து நம்ம நம்ம என்ன சொல்றோ ரொம்ப டீப் பா எது நெனைக்கிறோ அங்க போய் நம்ம போம்போ நம்ம அத க்ராஸ் பண்ணா கூட எனக்கு அந்த நினைவுகள்லா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது ஏனா நம்மளோட ஆசிரியர்கள் வந்து நம்ம வாழ்க்கைல வந்து ஒரு முக்கியமானதா எடத்த வந்து வசிக்கிறாங்க இப்ப பாத்தாலுமே நம்ம வந்து மரியாத குடுக்குறோ அவுங்களுக்கு கு மரியாத கலந்த பயமா இருக்கு‌ ஏனா இப்போ உள்ள கொழந்தைகள் வந்து அந்த மாரிலா குடுக்குறது கெடையாது ஹ டீச்சரா அது க்ளாஸ் ரூம்ல தா வெளியலா அப்புடின் சொல்லி இந்த காலத்துல கொழந்தைகள் வந்து இருக்குறாங்க ஆனா அப்டி இருக்ககூடாது நம்மளுக்கு இன்னும் பாத்தாலு நம்மளுக்குமே மேரேஜ் ஆய் நம்மளு கொழந்த இருக்கு இப்பவும் நம்ம த சொல்லிக் குடுத்த ஆசிரியர பாத்தான்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கை வந்து வணக்கம் தா வருது ஏனா அந்த மாரி நம்மளுக்கு பெற்றோர்களுக்கு பிறகு நமக்கு ஒரு அறி வே நல்ல அறிவு நல்ல பல் பண்பு பழக்க வழக்கத்த கற்று தந்தவர்கள் வந்து நம்மளோட ஆச சிரியர் தான் சொல்லுவே ஏனா ஒவ்வொரு மாணவர்களு வந்து வெற்றிக்கு பின்னால வந்து அம்மா அப்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆசிரியல் பங்கு வந்து பெரும் பங்கா இருக்கு ஏனா நமக்கு பிடித்த ஆசிரியர்னு சொன்னா அவுங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க எப்பொழுதுமே மாணவர்கள ஊத்திப்பாங்க ஒவ் க்குவிப்பாங்க உன்னால முடியு உன்னால முடியு உன்னால இவ்வளோ மார்க் எடுக்க முடியுன் சொல்லிட்டு அது போக மட்டு அல்லாம என்ன பண்ணுவாங்க பாடங்கள வந்து ரொம்ப எளி எளிமையா சொல்லி் குடுப்பாங்க ஆ போ இவுங்க ஒரு அர மணி நேர நமக்கு ஒரே ரீடிங்கா பண்ணிட்ருந்தா போர் அடிச்சிரு அதனால என்ன பண்ணுவாங்க ரொம்ப சுவாரசியமா இருக்கதுக்காண்டி வந்து எடைல எடைல வந்து காமெடி பண்ணுவாங்க அந்த மாரி ஸ்வாரஸ்யமா க பாடங்கள வந்து நம்ம கற்பித்து குடுப்பாங்க இந்த மாரி கடினமான பாடங்கள வந்து நம்மளுக்கு எளிதாக சொல்லிக் கொடுக்கும் போது வந்து அந்த எளிதாக சொல்லிக் கொடுக்கும் வகைல வந்து விள க்குவாங்க ஆசரியர் வந்து ஏனா மாணவர்கள் வந்து நம்மளுக்கு எதா சந்தேக இருந்தாலும் செரி அத பொறுமையா வந்து கேட்டு நம்மளுக்கு நம்ம கொழந்தயல ஒரு புள்ள எதா என்னடா சும்மா இருமா ஏமா இப்பில்லா பண்றீங்கன் சொல்லி சொல்றோ ஆனா அவுங்க நம்ள ஒரு கொழந்த ரெண்டு கொழந்தய கூட நம்ளால மேனேஜ் பண்ண முடில அவுங்கள நா ப்பது அம்பது குழந்தைகள வச்சுட்டு பொறுமையா என்ன டவுட் இருக்கு சொல்லுமா அதற்கு நம்ம கேட்டு பதிலளிக்காங்க நம்ம ஆசிரியர் வந்து நமக்கு வந்து உயர்ந்த உயர்ந்த எடத்துல தா வைக்கணு தோழி ஏனா எந்த மாணவர்கள் வந்து பாகுபாடு இல்லாம சமமா பாப்பாங்க அவுங்கதா வந்து நம்ளோட ஆசிரியர் ஏன்னா நம்ம வந்து அனைவருமே வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அந்த இப்ப எனக்கு தெரியல ஆனா என்னோட நா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ருக்க எல்லாருமே இன்னுமே சொல்லுவோ அந்த சார் என்னாச்சு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உள்ளூர் சாரா இருந்தா நம்ம விசாரி க்க முடியு ஏனா வெளியூரா இருக்கபோ நமக்கு தெரிய வாய்ப்பே இல்ல தோழி ஏன்னா அவுங்க எங்க இருந்தாலுமே நம்மளுக் கல்வி மட்டுமல்ல அவுங்க கல்வி கத்து குடுத்த கல்வி தா நம்மள வந்து இப்ப வாழ்க்கை வாழ்க்கைய நம்மளுக்கு சொல் கொழந்தைளுக்கு கத்து குடுக்கறதுக்கு நம்ம வாழ்க்க நடத்துறதுக்கு வந்து ஒரு க ஆசிரியர் கத்து குடுத்தது மட்டுந்தா உதவுதுன் நா சொல்லுவே என் கொழந்தைட்ட நா என்ன சொல்வன்னா உங்களுக்கு வந்து அம்மா அப்பா யாருமே கூட வரப்போறதுகெடியாது உங்களோட கல்வி மட்டுந்தா வரு கல்வி உங்களோட ஒழுக்கம் நீங்க நல்ல எந்த எடத்துல எப்டி பேசணு அந்த பண்பு மட்டுந்தா உங்களோட வரு அந்த பண் ப வந்து நா அம்மா ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்தாலு அம்மா அப்பா வந்து ஒழுக்கம் நேர்மையா இருக்கணு நே அந்த மாரிலா இருக்க மாரிதா உங்கள வந்து அதுதா உங்களுக்கு வந்து வாழ்க்கைல வந்து உறுதுணையா இருக்குன் சொல்லி என்னோட கொழந்தைகள்ட சொல்லிக் குடுப்பன் தோழி நா
ஆமா உண்மதா ஏனா அத தா சொல்லி் குடுக்கணு ஏன்னா அந் த ஆசிரியர்கள்கிட்ட இருந்து தா நம் ம வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்புகளையு வந்து கத்துக்குறோ ஏன்னா அவுங்க தா ஒரு குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்டின்றத வந்து தெரிஞ்சுக்கிட் டு அத வந்து அ ஊக்கப்படுத்தி அவுங் வந்து வளர்த்து நம்மளுக்கு வந்து என்ன திறமைகள் இருக் அதுல நீ தெளிவாகி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதே வந்து நம்ம ஆசிரியர்கள் தான் அது கல்வி மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நல்ல பண்புகளையும் கட்டுக் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசி ரியர்தான் நீங்க சொன்ன மாதிரி இப்பயுமே எனக்கு வந்து எங்க கணித ஆசிரியரை பார்த்து அவங்க அங்க வரறங்கனாலே எங்கேயும் கையெடுத்து கும்புட்டு வணக்கம் அப்பின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா இப் இப்ப ஏ குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட் போறாங்க அப்ப நானே யோசி ப்பன் அப்ப நம்ம காலத்துல எல்லாம் நம்ம எப்படிலாம் இருந்தோம் நம்ப ஆசிரியர்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்தோம் இப்ப ஜஸ்ட் ஒரு பிரெண்ட்ஸ் மாரி அவங்க வாட்டை பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் நிறையவே யோசிச்சிருக்கேன் ஏன்னா நீங்க சொன்ன ஒவ்வொரு எதுலயுமே வந்து அந்த ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு வந்து இல்லாம அர்ப்பணிப்பும் அவங்களோட அக்கறையும் இல்லாம வந்து எந்த ஒரு மாணவர்களாலையும் ஒரு சிறந்த மனிதரா வந்து உருவாகி இருக்க முடியவே முடியாது ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுல நம்ம பெற்றோர்கள் கண்டிக்கிறத விட ஆசிரியர்கள் நம்ம வந்து முழுசா பார்த்து கண்டிச்சு ஒரு திருத்துறதுக்கு வாய்ப்பு அங்கதான் அதிகமா இருக்குது ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறத விட பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஸ்கூல் டைம்ல தான் அதிகமா இருப்போம் அப்படி இருக்கும் போது ஆசிரியர்கள் தான் மாணவர்களோட இரண்டாவது பெற்றோர்கள்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு த தவறுகளையும் கண்டிச்சு நம்மள திருத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் அப்படி இருக்கும் போது நம்மளோட திறமை நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல பஃயூச்சர் இதெல்லாம் கொண்டு வர்றது ஆசிரியர்கள் அவங்கள எல்லாம் நம்ம ஒரு மதிப்பு மரியாதையோடு தான் நடத்தணும் அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இப்ப உள்ள் சுச்சுவேஷன்லல்லாம் பா த்தீங்கன்னா குழந்தைங்க டீச்சர்ஸ்னாலே பயமே இருக்க மாட்டது இரு உங்க டீச்சர்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொன்னா முன்னாடி காலத்துலல்லாம் நம்ப பயந்து நடுங்குவோம் ஆனா இப்பல்லாம் குழந்தைங்க பயப்படுறதே கிடையாது அப்டி இருக்கும்போது நம்ப நல்ல நல்ல விதமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைங்க அந்த ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் மதிக்கணும் அப்படின்றத சொல்லி் கொடுத்துதான் வளர்க்கணும் ஓகே தோழி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு கூப்பிறேன்
கண்டப்பா தோழி நம்ம நீ சொல்றது உண்மைதான் இதை நம்ப ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா
ஓகே ஓகே பாக்கலாம் பாய்